மா நண்பா நண்பா
ஆ என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா வீட்லல்லா என்ன பண்றாங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க நண்பா எல்லாரு தூங்கிட்டு இருக்காங்க நண்பா சாப்ட்டாச்சு நண்பா இப்ப பாத்தீங்ன்னா சென்னைல பாத் தீங்கனா இப்ப ஒரு கொழந்தைய தூக்கி துரத்திட்டு தெருநாய்கல்லா அப்பபத்தனா ஓடுது பாத்தீங்களா
பாக்கலைங்ளே என்னாச்சுங்க
பெருநாய்கல்லா ஓவராயிடுச்சுங்க மக்கள் வந்து நடமாடவே முடியலங்க மக்கள் மக்கள் கொழந்தைகள்லா பாத்தீங்ன்னா முடிச்சுட் வர்ற கொழந்தைகல்லா பாத்தீங்ன்னா
சேர் செரிங்க
நாய்கள்ல்லா பாத்தீங்ன்னா ரொம்பவே தோ அச்சுறுத்த வகைல பண்ணிட்டுருக்குதுங்க
ஆமாங்க ஆமாங்க நெறய பக்கோ அந்த இதுதா நியூஸ் கேள்விப்பட்டுதா இருக்காங்க கண்டிப் அதாங்க அதவந்து அரசாங்கோதாங்க பண்ணு நம்ம என்னங்க போயி பாதுகாப்பு பண்ணிட்டுயிருக்கறது
நம்ம பண்லீங்க அரசாங்கமே இருந்தாலுமே பண்ணணுங்க ம் அரசாங்கோ இதுக்கான ஒரு நடவடிக்க ஏதாச்சு எடுக்கலாங்க
எடுக்கணு எடுக்க கண்டிப்பா எடுப்பாங்க எ ஏனா இந்த இது நியூஸ் வந்து எல்லாத்துக்கு அ போயிட்டு தாங்க இருக்கோ அவுங்ளுக்கு தெரியு
ஆமாங்க ஏனா பாத்தீங்ன்னா இத அசால்ட்டா எடுத்துக்க கூடாதுலங்க எதுவாயிருந்தாலு மக்களோட உயிர் பிரச்சனையே இப்பெல்லா லைட்டா நெகம்பட்டாலே பாத்தீங்ன்னா ரேபிஸ் வருதுங்கிறாங்க அதே பாத்தீங்கன்னா வீட்ல வந்து கேள்வி பட்றீக்கிங்களா
இல்லைங்க என்னாச்சுங்க
வீட்ல வீட்ல வளர்த்துட்டு பூன நெகம்பட்டுங்க அவுங்க ஊசிபோடாம உட்டுட்டாங்க ரேபிஸ் வந்துருச்சுங்க அவுருக்கு
ஓ செர் செரிங்க யாரு பூன கிட்டல்லா யாரும்போய் அதிகமா விளையாட்றது இல்லைங்க
ஏன்னா தெரியாம பிரச்சனலா அசல்டா எடுத்துக் கூடாதுங்க ஏன்னா ரேபிஸ் வர்ரக்கு வாய்ப்புயிருக்குங்க தூத்துக்குடியில பாத்தீங்ளா மறுபடியு புயல் பாத்தீங்ளா
இல்லைங்க மறுபுடிங்ளா
ஆமாங்க பிச்சு உதறிட்டுயிருக்குதுங்க வெளிநாட்ட விட மோசமா போயிட்டு இருக்குதுங்க
நேத்து நடந்ததுதானுங்க
தெரிலைங்க இப்ப போட்டுட்டு இருக்கானுங்க
இன்னைக் நேத்தா இன்னைக்கான்னு நல்லா தெளிவா பாருங்க
ஓகே ஓகே அவுங்க வந்து என்ன போறா என்ன போறான்னே இன்னு யாருக்கு தெரிலீங்க
ஏன்னா நேத்து நடந்தது தூக்கி இன்னைக்கி போட்ருப்பானுங்க
அங்க பாருங்க சக்க போடு போட்ருதுபாருங்க புயலு
அது புயலா சூறாவளியான்னு நல்லா பாருங்க
சூறாவளி சூறாவளியாட்டகுதுங்க சுத்திட்டு வருது பாருங்க
புயல்னா மாய மழ பேஞ்சு வந்ததாங்க அதுக்கு பேர் புயலு
ம் அதுல இவ்ளோ வேறுபாடுயிருக்குது பாத்தீங்ளா எனக்கு அவ்ளோ படிப்பறி இல்லங்க நானு
செர் செரிங்க பரவாயில்ல பரவாயில்லைங்க
ஓகேங்க நீங்க எப்டிங்க எவ்ளோ படிச்சிருக்கீங்க
அம்மா ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க பிரச்சனயில்லைங்க
எ நம்ம இனங்களா நீங்க
ஆமா ஆமா இப்பதாங்க படிப்பறிவு இல்ல நீங்க இப்ப படிச்சிருக்கங்கிறீங்க
ஒரு டிகிரிலா இப்பெல்லா வந்து படிப்பறிவு இல்லைங்க பதினஞ்சாயிரோ சேலரிதா குடுக்குறானுங்க அதுக்கு எதுக்கு படிச்சிங்க
அப்றோ எதுக்குங்க படிச்சீங்க
நா அத்தாங்க அதுகாட்டிதாங்க படிச்சங்காட்டிதாங்க படிப்பறிவு இல்லைன்ன
அதா அதாங்க செர் செரி செர் செரிங்க
கிங்க
ம் அப்றோங்க வீட்ல எல்லா நல்லாயிருக்காங்ளா வீட்ல என்ன பண்றாங்க தூங்கிட்டாங்ளா
வீட்ல எல்லாருமே தூங்கிட்டாங்க பய கொழந்தையு தூங்கிருச்சு
செரிங்க
ஆனா எனக்கு பந்து தேநீர் குடிக்கணும் போல இருக்குதுங்க ஆனா தேநீர் வச்சு தரக்கு யாரு இல்லைங்க ஆனா பாலு இருந்தா நல்லா இருக்கு ஆனா பாலும் இல்லைங்களா அதுங்காட்டி நா வந்து கம்மன்னு அப்டியே படுத்துட்டோனுங்க நைட் நேரத்துல இந்நேரத்திக்கு எங்க தேநீர் குடிச்சுட்டு தூக்கமு வராம போயிரும்லங்க
ஆமாம்மா கண்டிப்பாங் கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த மாரி தட்டுப்பாடுகள் வரது நம்மளே வந்து செயற்கையா பண்ணும்போது பெரிய பிரச்சனைல கொண்டு போய் முடிஞ்சிருங்க ஏழு மண்நேரோ எட்டு மண்நேரோ தூக்கங்கறது கம்பல் சரியா ஒரு மண்நேரோ தூங்கியே ஆகணுங்க
ஆமா ஆமாங்க இப்பவு பாத்தீங்கன்னா தூங்க வேண்டிய நேரத்துல பாத்தீங்கன்னா தூங்க முடியாம இருக்குதுல பாத்தீங்ளா அதுல சில பேரு பண்றது இந்த பண்றது தாங்க இப்டி வந்து முடியுது
கண்டிப்பா கண்டிப்பாங்க நேரங்காலமா வேலைய முடிச் சிருக்கணுங்க அத முடிக்காம இழுக்கறதாக கொஞ்சோ இதுதாங்க
ஆமா ஆமாங்க ஏன்னா பாத்துங்க உலக வழக்கம்ல்லா பாத்துங்க உள்ளூருக்குள்ள என்ன நடக்குது வெளியூர்ல என்ன நடக்குதுன்னே இப்பல்லா தெரிய மாட்டேங்குது எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல கூட என்ன நடக்கு தெரிய மாட்டிங்கிதுங்க யாரு வரா யாரு போறானு ஏனா அவ்ளோ மொபைல்ல பாத் ஏன்னா அவ்ளோ அடிக்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே
ஆமாங்க எல்லாருமே இப்ப இந்த காலத்துல எல்லாருமே அப்படித்தாங்க போயிட்டு இருக்காங்க என்ன சொல்றதுதாங்க
இப்ப நம்ம அது என்ன சாப்பறோ என்ன பண்ணிட்டு இருக்கோனே கூட தெரிய மாட்டிகுது அப்டியே மொபைல் வச்சுட்டே நம்ம சாப்பறமா என்ன சாப்ட்டன்னு கூட தெரிய மாட்டிகிதுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இயந்திரமயமாக்கப்பட்டதுல இருந்து அ கைபேசி வெச்சுக்கிறாங்க கைபேசிலா எப்ப பாத்தாலு இன்ஸ்டா பேஸ்புக் வாட்ஸ்அப்ன்னு எல்லாமே மாத்தி மாத்தி எல்லாமே இணையதள வழில போயிட்டு அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கரனால இப்ப நடைமுறையில என்ன நடக்குது என்ன சாப்டுட்டு இருக்கோ இங்க என்ன பண்றோங்கிறதே எல்லா மறந்துறாங்க
ஆமா ஆமாங்க இப்ப எல்லாருமே அப்படித்தாங்க பண்ணிட்டு இருக்காங்க கொழந்தைகளுக்கே மொபைலா குடுத்து ரொம்ப கெடுத்துறாங்க ஏன்னா கொழந்தைகளுக்கு என்ன சாப்ப எவ்ளோ குவான்டிட்டில சாப்பறோனே அத கொழந்தைகளுக்கு தெரியாம சாப்டுடே இருக்குதுங்க
என்னத்த சொல்றதுங்க அவங்ககிட்ட ஒன்னு சொல்லி புரிய வெக்க முடியலைங்க அவங்க பெ பெத்தவங்கதாங்க எல்லா கரெக்டா இருந்து பாத்துக்கணு ஏன்னா கொழந்தைகளுக்கு ஒன்னு தெரியாதுங்க பெத்தவுங்களதாங்க நல்லா கரெக்ட் பண்ணிக்கணு
ஆமாங்க அதாங்க நானு எல்லாருமே சொல்றதே அதாங்க கொழந்தைகளுக்கு மோஸ்ட்லி பாத் தின்னா மோஸ்ட்லி இல்ல அவாய்ட் பண்ணிருங்க கொழந்தைகிட்ட இருந்து மொபைலவே அப்டின் சொல்லியாச்சுங்க அது க அவர்னஸ் வீடியோலா நாங்களா யூட்டியூப் சேனல்லலா நாங்களா போட்ருந்தோங்க
சேர் செரிங்க
அதுக்கெல்லா அவ்ளோ ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க ஆனா மக்களா மறுபடியு மீண்டு மீண்டும் மீண்டும் மீண்டும் அதே தப்பதா பண்ணி ட்ருக்காங்க
ஆமாங்க என்னத்துங்க சொல்றது ஒன்னு சொல்ற மாரி இல்லங்க பாக்கலாங்க ம் செரி செரி அப்பறோ நாளைக்குங்க சொல்லுங்க
இப்ப உங்குளுக்கு தெரியு எனக்கு தெரியு ஆனா நீங்களு அந்த தப்ப பண்ணக்கூடாது நானும் அந்த தப்ப பண்ணக்கூடா அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துரணுங்க நம்மல்லா
ஆமா ஆமாங்க
நம்ம கிட்ட இருந்துதாங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணு நம்ம மாத்துனாலே உலக சேஞ் ஆயிருங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதையேதாங்க ஒரு மாற்றத்த கொண்டுவரனு வர்றாங்க கண்டிப்பா இந்த மாற்றம் வருங்க பாக்கலாங்க எப்பிடிங்க நாளைக்கு வெளிய எங்கேயு போவீங்களா அத பிளான் வெச்சுருக்கீங்ளா நாளைக்கு வேலைக்கெல்லா போவீங்ளா
இல்ல இல்லங்க நாளைக்கு நான் வேலைக்கு போலீங்க நண்பர்களும் பாத்தீங்கன்னா எல்லாரு வேலைக்கு போயிருவாங்க யாரும் வீட்ல இருக் மாட்டாங்க
சேரிங்க
நா மட்டுந்தாங்க வீட்ல இருப்பே அதுங்காட்டி இது என்ன பண்றதுன்னு தெரியலங்க நாளைக்கி நாளைக்கி பொழுது விடிஞ்சாதாங்க தெரியு என்ன பண்ணலா ஏது பண்லான்னு
சேர் சேரிங்க பரவால்லைங்க
மனைவி என்ன சொல்றாங்களோ அத படித்தாங்க நடக்கணு ஏன்னா அவங்க எங்கயாச்சும் போலாம் பாங்க அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வெளிய வரணு அது மாறில்லா இருக்குதுங்க
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க ஏங்க அது என்னதா சொல்றது ஆ சொல்ற மாறி ஒண்ணு இல்லங்க பாக்கலாங்க எப்டியு இன்னிக்கு வேலக்கி கீது போனாலு போவ நீங்க இருங்க நானு இங்க இருந்து இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இல்லன்னா எதோ போனுமான்னு பாக்கணுங்க
ஓக்கே ஓக்கேங்க ஃபர்ஸ்ட்டே இருக்கிற வேலைய எல்லாத்தையு முடிங்க அதுக்கப்றோ ஆகாது வேலைக்கு அச்சக்காரோ வாங்கறத நிப்பாட்டுங்க
ஆமாங்க தேவையில்லாத வேலைய பண்றதுக்கும் ஒழுங்கா முன்னாடியே அந்த வேலைய பண்ணியிருந்தா தா
இப்ப தூங்குற வேலை கரெட்டா கிளியரா இருக்குங்க தூங்குற வேலயை பாருங்க கெடுக்குது பாத்தீங்ளா
ஆமாங்க என்னா சில டைம்ல பாத்தீங்கன்னா சில பேரு அங்க போறே இங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வர வழியில அவங்க வேலய கரெக்டா பண்ணாம விட்டற்றாங்க அதனாலதாங்க சில நேரோ இப்டி வேலை இழுக்கறது
ஆமாங்க இப்ப பாத்துக்குங்க நல்லா மைண்ட்ல ஏத்திக்குங்க ஒரு சின்ன தப்பு பண்றது பாத்தீங்களா நம்மளுக்கு எவ்ளோ ஃபால்ட் ஆகுது பாத்தீங்ளா
ஆமாங்க இது வந்து முன்னாடியே அவங்க பண்ணியிருந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா அ கொஞ்சோ சீக்கிர வேலை முடிஞ்சிருக்குங்க
ஆமாங்க நம்ம எங்கயுமே போயிருக்க கூடாதுங்க
ஆமாங்க எங்கையு போயிருக்கவு கூடாதுங்க அத இல்லாம இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை வேலை இருக்குன்னு தெரிஞ்சது ஒன்னு அத வேலையை ஆரம்பிச்சிருக்கணுங்க அதை ஆரம்பிக் பிக்காதனால தாங்க இது பிரச்சனையா போய்டுது ஏன்னா இது முன்னாடியே சொல்லியாச் ச்சுங்க அத அதையு கேட்காம அவங்க பண்ணாம விட்டாங்க என்ன பண்றதுங்
சேரி ஓகே விடுங்க எல்லாரு ஒரே மாறி இருப்பாங்ளா நெனச்சு பாருங்க
அதாங்க எல்லாரு ஒரே மாறி இருக்கணுன்னு சொல்லீங்க இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேங்க
இருந்தா நல்லாதாங்க இருக்கும் உங்க இருந்தே எல்லாத்தையு மாற்றத்தகொண்டுவாங்க
அத்தாங்க என்னோட மாற்றோ தாங்க இப்ப நா வந்து எனக்கு வேலை வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சனால நா பண்ணங்க அதே இது மாறி அவங்களு பண்ணீயிருந்தாங்கன்னா இப்ப நம்ம நம்ம வேலை வந்து எப்பவோ முடிஞ்சிருக்கணும்னு சொல்ல வந்தே
இப்ப அப்டி முடிஞ்சிருக்குங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா மனைவி குழந்தைங்கள எல்லாம் பாத்துட்டு அவங்கள எல்லா விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு எல்லா வெளிய வரப்போ பொறுத்த வேலை எல்லா இருந்திருக்குமில்லங்க அவருக்கு கொஞ்சோ சிரமம் எல்லா இருந்திருக்கலாமாங்க தூங்காம கொல்லாம டிராவல்லா பண்ணிட்டு அந்த வேலை எல்லா முன்னாடியே முடிக்க முடியணும் மில்லங்க
கரெட்டு கரெக்டுங்க இருந்தாலு வந்து அந்தந்த வேலைய அந்தந்த டைம்ல முடிச்சிருந்தா அந்தந்த வேலை இந்தந்த வேலை எல்லாமே கரெக்டா முடியுங்க
ஆமாங்க திங்கெது போகுறதுன்னு இல்லாம இருந்துருந்தாலே
ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க ஃபஸ்ட்டு சொல்றதாங்க சேரி விடுங்க இன்மேலாது கரெட்டா இருந்தா பரவால்லெங்கெ
எதையுமே போட்டு கொழப்பிக்க வேணாங்க எது நடக்குமோ அது நன்றாக நடக்கு எது நடக்காதொ அது நடக்காதுன்னு போயிட்டே இருக்கணுங்க
ஆமாங்க இப்ப வந்து நேரங் காலொ வந்தா அதிகமாகுங்குறனால பாத்துட்டு நம்ம அ வேல செய்யி செய்யறங்க இப்ப வந்து பாத்திங்கன்னா அதிகமாக அதிகமாக பாத்திங்கன்னா காலைல எழுந்திக்ற நேரமு அதிகமாக தா ஆகுதுங்ளா
இல்லைங்க நம்ம வந்து அப்புடி நெனைக்க கூடாதுங்க நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு கோல்ல அச்சீவ் பண்ண வேனுன்னா நம்ம நேரங்காலொ பாக்காம ஒழைக்கனுங்க ஏன்னா நம்ம மண்ணு வெட்டி மண்ணு ஓ மண்ணு சம்ம எப்புடி சொல்றது ஒரு பக்கெட்டு ஃபுல்லா மண்ணு எடுத்து து நம்ம கொட்டி மோல்டிங் ஒன்னு பண்ணலெங்கெ நம்ம வந்து படுத்துக்கிட்டு உருண்டுகிட்டு வா வா வாயில எதாச்சு அரச்சுக்கிட்டு ட்டு வேணுங்குற அளவுக்கு லிக்கூடு தண்ணி ஊத்திகிட்டு ஜூஸ் குடுச்சுகிட்
நீங்க சொல்றதுல்லா வந்து பாத்திங்கன்னா கரெக்டான விஷ்யந்தாங்க இருந்தாலு வந்து வந்து பாத்திங்கன்னா தூக்கங்கிறது வந்து பாத்திங்கன்னா அது வந்து நேரொ காலத்துக்கான தூக்கொ ஏழு மணி நேரங்கது எட்டு மணி நேரங்கது சரியான தூக்கம் இருந்ததுன்னா நீங்க சொல்ற வேலைங்கிறது வந்து ஒரு பெரிய வேலை
இப்ப நீங்க சொல்றது வந்து
இப்ப வேலைகள் இல்லைங்க நம்ம செய்யற வேலைகள் ஒரு பெ நீங்க சொல்ற மாரி அ அதையு இதையு தூக்கி வேல செய்யறது கெடையாதுங்க அதா வந்து தூக்கொ வந்து சரியானது வந்து இருந்தது ன்னா இப்ப வேலைங்குறது இன்னு கொஞ் சேத் து கூட வேல செய்லாங்க
நல்லது நல்லது க நீங்க சொல்றெங்கெ பாத்திங்களா இப்ப தூக்கொ வந்து இருந்துச்சுன்னா நீங்க எல்லா வேலையு செய்யலானு இப்ப நீங்க இந்த வேலையே உங்கிட்ட இல்லையாம இருந்துருச்சுன்னா நீங்க தூக்கமே இல்லாம தானே ஒரு வேல பாத்துட்ருக்கணு சிஃப்டு பேஸுல தான போயிருக்கணு நெனச்சு பாருங்க அப்ப அத கம்பேர் பண்றப்ப இது வந்து ஒங்ளுக்கெல்லா ஒரும் ஒன்னுமே இல்
நீங்க வந்து அப்டி நெனக்கிறீங்க நீங்க வந்து எப்புடிங்னா காலைல எந்துரிக்கும் போது பாத்திங்ன்னா எட்டு மணிங்கிறது ஒரு பத்து மணி கூட எந்துருச்சுக்கலா அதனால உங்களுக்கு தூக்கொ வந்து சரியான அளவு எடுத்துகலா சில பேத்துக்கு பாத்திங்கன்னா ஒரு நேரொங் கூட நிம்மதியா தூங்கனும் போது அது கண்ண எரிச்சல் இருந்து தலைவலி எல்லாமே வரு
வருங்க இப்ப நிந்து இப்ப நீங்க இந்த ஒரு தொழிலுன்னு ஒன்னு இல்லாட்டி நீங்க நெனைச்சு பாருங்க பின்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்துருப்பீங்க ம் என்ன பண்ணி என்ன சின்னாபின்னமா ஆயிருப்பீங்கன்னு நெனைச்சு பாருங்க
நா வந்துட்டு வந்து தொழில் செய்றத பத்தி நா பேசவே கெடையாதுங்க
ம்
இல் நா என்ன சொல்றேன்னா அந்த தூக்கங்கிறது ஒன்னு கரெக்டா இருந்ததுன்னா இந்த வேலை இல்லாம எந்த வேலையா இருந்தாலு நிம்மதியா பண்லாந் தா சொல்றாங்க
நிம்மதியா பண்றது இல்லைங்க இப்ப ஒரு வேலை முடியணுனு வைங்க நம்ம கஷ்டப்பட்டுதாங்க ஆகணு
அதத்தாங்க நானு சொல்
இப்ப நீங்க ரெண்டு இல்ல நீங்க அது தூக்கத்த வந்து நீங்க அத கம்பேரே பண்ணக்கூடாது அது நம்ம மிஸ்டேக் பை மிஸ்டேக்ன்னு போயிரணுங்க
அதத்தாங்க உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்
புரியவே வெக்க கூடாதுங்க நீங்க எதுக்குங்க புரிய வெக்கிறீங்க நெனச்சு பாருங்க
அத தாங்க நானு சொல்லிட்டு இருக்க அத ஒட்டவே அத பேசலாம் சொல்றேங்க
ஓகேங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கிற உங்கள் நண்பன்
ஆ கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஆ நன்றி வணக்கங்க